ஹலோ
ஹலோ தோழி
ஹலோ
ஆ தோழி கேக்குதா
ஆ கேக்குது தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க
உங்க வீட்டுல ஒரு செல்ல பிராணிய வளத்துட்டு இருக்கீங்களா அன்னிக்கு நா வந்து எங்க வீட்ல ஒரு பிராணி இருக்கு இல்ல அது வந்து டாக்டர்ட்ட கூட்டு போய்ட்ருந்த அப்ப உங்க டாடி கூட்டு போய் இருந்தாங்க வாக்கிங் மாரி வெளியில அப்பதா தெரியு உங்க வீட்லயு வளத் த்துட்டு இருக்கீங்க அப்டின்னு
ஆமா இங்க செல்ல பிராணிகள் அப்டிங்குறதே ஒரு இனிமையான ஒரு டாபிக்கா வச்சு பேசுலா போலயே பேசுலாமா செல்ல பிராணிகள பத்தி செல்ல பிராணியோட அன்பு அனுபவமு அப்டின்னு நம்ம ஒரு தலைப்பு வச்சுக்குலா வச்சு அத பத்தி பேசலா
ஓகே ஓகே அத பத்தி பேசலா ஆக்சுலி இப்ப என்னெனா எனக்கு செல்ல பிராணினா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுலி என்னெனா இது குட்டி நாய்க் குட்டி இருக்குலா அது எனக்கு ரொம்போ பிடிக்கும் ஏன்னா நா சின்ன குழந்தையா இருக்கப்போ எங்க வீட்ல வந்து ஒரு நாய்க் குட்டி வந்து எங்க அம்மா எடுத்து வந்தாங்க அப்ப போல வந்து அது வந்து நா அம் அதுக்கு பேரு வந்து பிரௌனினு வச்சோ ஆனா நா பரளெனின்னு கூப்ட மாட்ட தம்பி தம்பின்னு கூப்புடுவ அப்போ எங்க ரொம்ப குட்டியா கண்ணு கூட தொறக்காத அது அம்மாட்ட வந்து நாங்க தூகிட்டு வந்துட்டோ அவுங்க அம்மா இறந்து போனனால அத விட்ற கூடாதுனு தூகிட்டு வந்தோ அப்பறவ பீடிங் பாட்ல வச்சு அம்மா பா பால் குடுப்பாங்க ஃபில் பண்ணி அத நாங்க தா குடுப்போ அது என்ன செய்யு சின்ன குட்டில செல நேர குடிச்சிட்டே இருக்கு ரெண்ட் நாள் கழிச்சி அது எம்மா கொறைய குடுக்க கூடாதம்மா நெறைய குடுக்குணு நெறைய குடுக்குணு அது நெறைய குடிக்க சொல்ட்டு என்ன பண்ணவனால ஃபுல்லா பீடீங் பாட்டில்ல அடச்சு ஃபுல்லாத்தையு குடுத்துட்ட குடுத்தோன அது வயிறு ஃபுல்லா குடிச்சிட்டு ரொம்ப குட்டில்லா அம்மாட்ட வந்து சாப்புடப்போ கொஞ்சோ கொஞ்சோ பால் வரு டப்பா ஃபுல்லாட்டு அதுக்கு நடக்க முடியாம இப்படி சாஞ்சு சாஞ்சு அழுது ஒரு மாரி படுத்துட்டு எந்திக் க்கவே இல்ல ஃபுல் டே அப்றோ நா ஒக்காந்து அழுத அம்மா என்னாச்சுன் தெரியல எ தம்பிக்கி அப்புட்ணு எங்க அம்மா சொன்னாங்க அதுப்றோ பால்லா இப்டி குடிக்கக் கூடாது அது அம்மாட்ட கொஞ்ச கொஞ்சமாதா குடிக்கு நீ இந்த மாரி குடுக்கக் கூடாது அப்டின்னு எனக்கு ஒரு ஏழு வயசு இருக்கு அப்போ
ஆ
அந்த மாரி இருந்தாங்க ஸ்டில் எனக்கு இப்போ ஒரு முப்பது நாப்பது வயசு ஆயிட்டுன் நெனைச்சோங்களே ஸ்டில் ஒரு பதினஞ்சு இருவது வர்ஷ இருந்தாலு எனக்கு அந்த ஞாபக வந்து எனக்கு வந்து இன்னு நெனைவுல இருக்கு அது என்ன பண்ணு எங்க தம்பி போயிட்டா எங்க தம்பி வந்துட்டா எ தம்பி தூங்கிட்டா அப்டின் சொல்லி பேசுவோமா அப்ப பக்கத்துலலா கேப்பாங்க தம்பியா உனக்கு தம்பி பெறந்திருக் கா அப்டின் கேப்பாங்க இல்ல இல்ல எங்க ப்ரௌனி தம்பி எங்க நாய்க்குட்டிய தா நாங்க தம்பின் சொல்றோ அப்டின் சொல்லி அதுக்கு வந்து நாங்க உரிமையா இப்ப கூப்புடுவோ
ம் ஆ சூப்பர் அத இப்பெல்லா அந்த குடும்பத்துல ஒரு ஆளாவே எல் எல்லாருமே இப்பன்னு இல்ல அப்ப இருந்தே செல்ல பிராணிகள் வளத்தோம்னாலே குடும்பத்துல நம்ம அதுவு ஒரு ஆளாவே நம்ம பாக்குறோ இல்லையா அதுவு அ இப்ப வந்து அ நாய்கள செல்ல பிராணிகலா ரொம்ப வளக்குறத வந்து இப்ப ரொம்ப அது வழக்கத்துல இருக்கு அத பாத்தீங்னா அதுக்கான செலவுகளே ரொம்ப அதாவ்து அவுங்க கொழந்தைங்கள அவுங்குளுக்கு எவ்ளோ செலவு பண்ணி மருத்துவமா இருக்கட்டு அதுக்கான உணை உணவு அ உடை கூட வாங்கிர்றாங்க அந்த நாய்கள வளக்குறாங்கல்ல சோ அ அதுக்கான செலவுகளே க அவ்ங்க கொழந்தைங்களுக்கு எவ்ளோ செலவுகள் பண்றாங்களோ அந்த அளவுக்கு செலவுகள் பண்றாங்க நீங்க சொன்ன மாரியே பூன எங்க வீட்லயு நாங்களு வளத் த்தோ அது சின்ன வயசு தா இருக்குறப்ப வாங்கி வளத்தோ அது ரொம்ப குரும்பு பண்ணிட்ருந்துச்சு அ நீங்க அ அதாவ்து வீட்ல வந்து நெசவு செய்வாங்க அது என்னா பண்ண ஆரம்மிச்சது அந்த நூல்லா இருக்குமா அதெல்லா புடிச்சு இழுக்க ஆரம்மிச்சிருச்சு அதனால சரிபட்டு வர்லனு இதுனாலே எங்க வீட்ல எங்க அப்பா கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க அது நாங்கள் எங்கட்ட சொன்னா கேக்க மாட்டோ விட விட் விட்றதுக்கு வெளில விடுறதுக்கு விட மாட்டோ அப்டின் சொல்லிட்டு நாங்க ஸ்கூல் போயிருக்குற டைமா பாத்து கொண்டு போய் வெளில விட்டுட்டு வந்துட்டாங்க சோ நாலு நாளைக்கு அதையே நெனச்சு நெனச்சு நெனச்சு அழுதுகிட்ருந்த தருணங்கலா இருக்கு வீட்ல சண்ட போட்ட தருணங்கள்லா இருக்கு
ஏனா அது வந்து நம்ம வந்து ஒரு பெட்டு செல்லிப்போ அது ரொம்ப பாசமா இருக்கு நம்ம ஒரு வேள சாப்பாடு குடுத்தன் வச்சோங்களே நம்ம சுத்தி சுத்தி வரு அது அந்த மாரி வளத்துட்ருக்கப்போ ஒரு நாள் என்ன பண்ணுச்சு நாங்க வந்து அ குளத்துக்கு போனோ ஆ வீட்ல தண்ணி வர்லன் சொல்லிட்டு அப்ப எங்க ப்ரௌனி வந்து எங்க கூட வந்தா எங்க ப்ரௌனினா எங்க நாய்க்குட்டி வந்து எ கூட வந்துச்சு அதுக்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இருக்கு அப்பம் போல ஆத்துல கொளத்துல வந்து ஆத்துல இல்ல கொளத்துல குளிக்க போயிட்ருக்கப்போ நாங்க துணியெல்லா ஒரு சைட்ல வெச்சுட்டு கீழ போய் குளிச்சுட்ருந்தோ அப்பம் போல ரொம்ப மழ பெஞ்ச ஒரு இருட் இருண்டு இருட்டிட்டு வந்த மாரி இருந்துச்சு இருட்டிட்டு வந்த போதுதா மழ வந்த ஒட்னே என்ன பண்ணுச்சு எங்க ப்ரௌனி வந்து துணிய எடுத்து கொண்டு கத்தி கூப்பிட்டே இருந்துச்சு எங்க நாங்க துணி வந்து போடுத துணி வந்து எடுத்து அந்த மரத்து கீழ கொண்டு போய் எடுத்து வச்சுட்டு புடிச்சு ட்ரெஸ்ச புடிச்சு இழுத்து இழுத்து கூப்ட்டு இந்த ஜீவி எதுக்கு கூப்பிடுது நம்மள எதுக்கு கூப்பிடுது நீ ஏன் கூப்பிடுது என்னா திடீர்னு வந்து நம்மள ஒழச்சிட்டு டிரரெஸ்ஸ பிடிச்சு இழுக்கு ஆனா என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்குற முடியல எதுக்கு கூப்பிடுது எதுக்கு கூப்பிடுதுன்னு பாத்துட்டு இருப்போ என்னபா ஆச்சு அப்டின்னா அப்போ அவுங்க சித்தி சொன்னாங்க சரி அது எதுக்கு கூப்பிடுது ட்ரெஸ பிடிச்சிட்டு நீ போயன் அது பின்னடி என்னன்ன தா பா ப்போ அப்டின்னு சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ண நா பாக்க போப்போ அது என்ன பண்ணது இழுத்துட்டு அந்த ம மரத்துக்கடியில போய் நிக்கி
ம்
அதுக்கு பிறவு என்ன பண்ணு சரி போவு அப்டின்னா ஏன்னா மழை வருது நீ இங்க வா அப்டின்னு சொல்லி கூப்பிடுது அதுக்கு வாய்ப்பு பேச முடியல ஆனா நம்மளால புரிஞ்சுகிட அண்டர்ஸ்டாண்டில்ல டிரஸ் புடிச்சட்டு அங்க போய் நிக்கி ட்ரெஸ புடிச்சட்டு அங்க போய் நிக்கி கரெக்டா நாங்க அங்க போய் நிக்க மழ வந்துட்டு ஒரு வாய் இல்லாத ஜீவன் வந்து நம்ம நம்ம மேல எவ்வளவு அ பாசமா இருக்கு பாருங்க உண்மைக்குமே நல்லா அது மறக்க எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதே மாரி அ அந்த எங்க புரோணி இருக்க எல்லா அத சொல்லவ தம்பி அது கிஸ் எல்லா குடுக்கு பயங்கரமா முத்தம் குடுக்கு மு முத்தோ குடுனு சொன்ன முத்த குடுக்கு கால்ல நெக கால்க ஃப்ரண்டண்டுக்குள்ள கால் தான தா போடு பேக் சைடு கால் கொடுக்கு அது என்னெல்லா சொல்லுதுமோ அதது ஆக்ஷன் போல ஸ்டில் இது வரைக்கு அது ஆனா அது வந்து எறந்து போயிட்டு நாங்க இந்த வய க்காட்டுல வந்து அதது வந்து அந்த அது வந்து புல்லு சாப்பிடுற ஹேபிட் இருக்கு நாங்க அவுத்து வுட்டோனே வயக்காட்டல உள்ள புல்லா சாப்பிடு அந்த புல்ஸ் அந்த ஹேபிட் இருந்தா ஒன்னே என்ன ஆச்சு அதுக்கு அப்டின்னா அவங்க வயக்காட்டுக்கு வந்து மருந்து அடிச்சிருக்காங்க மார்னி்ங் அடிச்சிருக்காங்க அது வந்து டைரெட்ட வயலு போயிட்டு அந்த அத சாப்பிட்டோடனா அதுக்குள்ள ஸ்பாயசன் வந்து அதுல ஏறி எறந்து போயிட்டு எனக்கு ரொம்ப அழுதே எங்க அம்மா வந்து வீட்டுக்கு கூட கொண்டு வரல அத பாத்து நீங்க ரொம்ப அழவனு எங்க எறந்தாங்களோ அங்கேயே போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க நாங்க ஒரு ஒன் வீக்கா நாங்க ரொம்ப சேடாவே இருந்தோ ஸ்டில் இதுவரைக்கு வந்து இந்த மாரி பெட் பிராணிகளை வளத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து அதோட எழப்பு வந்து நம்மளால தாங்க முடியாத போப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு
அதே மாரி பாத்தோம்னா இது வந்து ஒரு மன அழுத்தத்தையு குறைக்குது அப்டின்னு சொல்லலா நம்ம பெட்லா வளக்கறது
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா இதே மாரி நாங்க செம் ஃபிஷ் டேங்க் வச்சு ஃபிஷ்ஸு வளத்தோ பெட்னாலே நம்ம ஃபிஷ்ஸு வரு ஃபிஷ் வளத்தோ ஃபிஷ்டாங்க்ள அப்போ ஒரு டென் ஃபிஷ் வந்து வாங்கி போட்டாங்க எங்க என்னோட கொழந்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணா இது மம்மி ஃபிஷ் இது டாடி ஃபிஷ் இது ஏ குள்ளது இதுகுள்ளது ஃபேமிலிக்குள்ள நேம்ல்லா சொல்லி அந்த ஃபிஷ் பேர் வப்பாங்க அதுல ரெண்டு பெரிய பெஸ்ட் ஃபிஷ் இருந்ச்சு ஒரு ஃபிஷ்ஷு ரெண்டு ஃபிஷ்ஷு இருஞ்சு அந்த ரெண்டு ஃபிஷ் வந்து எங்க மாம மாமியார் அவங்க ரெண்டு பேரு தனியாவே இருப்பாங்க பிள்ளைலு அவங்க ரெண்டு பேரு தனியாவே இருப்பாங்க டாடி ஃபிஷ்ஷு மம்மி ஃபிஷ்ஷு எந்தனல் ரெண்டு ஃபிஷ் வந்து ஓயாம சண்ட போட்டுட்டுருக்கு ஒன்ன ஒன்னு என்னன்னா ஃபிஷ் வந்து டக்குன் வால டச் பண்ணி இது வந்து மம்மி ஃபிஷ் பாத்தியா மம்மி ஃபிஷ் சண்ட போடுதேங்கா ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க சண்ட போடுது பத்தியா அப்டின்வாங்க சின்ன சின்ன சின்ன ஃபிஷ்ல்லா என்னோட கொழந்தைல எவ்ளோ அழகா சுத்தி சுத்தி வருது ஆனா எனக்கு ரொம்ப ம் ரொம்ப நா ரொம்ப ஸ்டரெஸ்ஸா ஃபீல் பண்ணப்போ கொழந்தைல்லா ஸ்கூல் போப்போ ஒரு காஃபி இல்லனா டீ போட்டு வந்து அந்த ஃபிஷ் டேங்க பாத்துட்டு ஏன்னா அத பாத்து அது தாதா அங்க இங்கயு மூவாவுரத பாத்து சின்ன சின்ன சேட்டைகள் பண்ற பாத்து கொஞ்சொ மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாவே இருக்கு அந்த மாரி ரசிச்ச தருணங்கல்லா எனக்கு இருக்கு
ஆமா அந்த ஃபிஷ்ஷுமே வந்து ஒரு செல்ல பிராணிதா அதே மாரி எங்க வீட்ல வந்து லவ் பேட்ஸ் வளத்துட்டு இருந்தோ ஆ நெறய லவ் பேர்ட்ஸ் மட்டு இல்லாம நெறய பேர்ட்ஸ்ல்லா வளத்துட்டுருந்தோ அதுவுமே பாத்தீங்கன்னா ஒன் டைம் அத கூண்டு தொறந்து விட்டுட்டு ஹால்குள்ளதா விளாண்டுட் இருப்பா கதவெல்லா சாத்தி ஹால்குள்ள விளாண்டுட் இருப்பொ அது கூட அது நல்லா ஓடி வந்துட்டுருக்கு அது எதோ ஒரு கேப் கெடைச்சிருக்கு ஜன்னல் வழியா அது அங்க அது எதோ ஒரு ஸ்பீட்ல அதுக்குள்ள அந்த கேப்குல்ல போய்ருச்சு போய் பறந்ததுதா அதுக்கப்புறோ அது புடிக்கவே முடில அது தேடி தேடி பாத்தோ சுத்திலு தேடி தேடி பாத்து அது கெடைக்கவே இல்ல லாஸ்ட் வரைக்கு அதுவ அதுவு ஒரு மாரி கஷ்டமாவே இருந்துச்சு என்னடா இவ்ளோ நாள் கூட இருந்துச்சே அது ஓடி போயிருச்சே பறந்துருச்சே அப்டின்னு இருந்தாலுமே ஒரு சைடு அது அதோட சுதந்திரோ அப்டின்னு நெனைச்சிட்டு அப்டியே விட்டுட்டோ பறக்கறது ஆமா அதே மாரி அந்த கிளி இருஞ்சில கிளி வந்து நல்லா பேசு பேசும் அந்த அ ஒரு அ இந்த ட்யூன் போடு அ எங்க வீட்ல இருந்த அந்த ஒரு கிளி வந்து நம்ம எதாவ்து ஒரு பி ஜி எம் மோ எதோ ஒரு டியூன் போடுறோனா ஃபோன்லோள்ள எதாவ்து அது கேக்க வைக்கிறோனா அது அப்டியே ஃபாலோ பண்ணி அது குடுக்கு அதெல்லா நல்லா இருக்கு அதோ பேர் வந்து ஜிட்டுன் வச்சிருந்தோ சோ அதோட பேர் அதுவே சொல்லு அழகா ஜிட் டு அப்டின்லா சொல்லு அது ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது அது கூட இருந்தா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே மறக்கற மாரி ஒரு ஃபீலா இருக்கு அதலா நல்லாருக்கு
ஆ நெறய பாத்துருக்கே செல வீட்ல வந்து கிளி எல்லா பேசு நம்ம பேசுன வார் த்தயே பேச போ அப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்வாங்க ரொம்ப இதா இருக்கு
ஆமா கண்டிப்பா அதே மாரி அதுக்கு வந்து சரியான ஃபுட்டு குடுக்கணு இல்லன்னா ம் அது செல்ல பிராணிகளுக்கு ஒத்துக்காது
கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன மாரி கரெக்ட்தா என்னோட சிஸ்டர் வீட்ல ஒரு டாக் வளக்குறாங்க அதுவ் சேம்தா அது நாங்க சின்ன வய்சுல வளத்த மாரிதா அதே மாரிதா இருக்கு அவ அவளுஞ் சொல்லுவா ஏந்தம்பி ஐயையோ ஏஞ்செல்ல புள்ள என்னாச்சி அபுன்பா நாஞ் சொல்வ என்னடா என்ன என்ன அவு ங்கொரு ஆணு பொண்ணு இருக்கு என்ன செல்லப் பிள்ளைய யாரு அப்புன்னா அந்த நாயா அது டாஃக்க கொஞ்சுவா மடில வச்சிருப்பா அத எங்கியு வெளில போனாங்கன்னா கார்ல முன்னாடிதா உக்காந்துரு அந்த கார் மேல அவ சுசுஸ் சீட்ல உக்காந்து தலைய வெளில போட்டு பாக்கு யாராவது அவுங்க கார பாத்துட்டாங்கனா ஒடனே ஆ ச்சவ்த்தோ சத்த போட்டுரு என்னனா எதுக்கு இப்ப ச்சத்தம் போடுது ச்சும்மா இருக்கால்னா அவுங்க எதுக்கு ஏங்கார பாத்தாங்க அதனாலதாப் அப்டிம்பா ஏந்தங்க பிள்ள என்னாச்சுமா எதுக்குமா கோவப்பட்ட எதுக்குமா சாசாப்புல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாருக்கு அவுங்க வீட்ல வந்து ஒரு நாள் சாப் சமைல் பண்ணல அப்பின்னா வெனக்குடு இபு அ அவ் ஆன்லைன்ல ஆட்ரு பண்ணி அதுக்கு பிரியாணி குடுப்பாங்க
கொப்பா உம்
ச்சொல்வே இந்த மாரியா இதலா ராஜ வாழ்க்க எந்த ஜெம்பத்துல புள்ளியம் பன்னுச்சோ ஒங்கிட்ட வந்த்ருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க மாச மாசோ இன்கீஷன் போடுவாங்க டெய்லி அதுக் ஒரு க்ரேவின் ஃபுட் வச்சிருக அது தம் சாப்பாடு பண்ணுவாங்க கட் ரைஸ் கட் ரைஸ்ல ஒர்லே அர லிட்ரு பால் வச்சு அதுலயே கொதிக்க வச்சு அப்டே குடுப்பாங்க நல்ல புஷ்ஷு புஷ்ஷுன்ருக்கு ஆ உண்மைக்குமே அது ரொம்ப செல்லமாதா வளருது இப்ப போன மாசன் தா ஊசி போட் டு வந்தாங்க தடுப்பூசி போட்டு வந்தோ அப்படிங்கா
ஆமா சில நாய்கள்லா வந்து ஏ சி லே ருக்கு ஏ சி ஆன் பண்ணிவுட் டா ரூம்ல போய் உக்காந்துக்லா அந்த மாரி டாக்ஸுமே இருக்கு
எடது எடத்துல வந்து நா ச்சொல்லுவே இங்க என்னாச்சி ஒரு மாரி நாக்க தொங்க போட்டுட்ருக்கே அப்புனா இல்லல்ல எங்களுக்கு வந்து நாங்க இருக்க ஏரியா வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கு அதனால அதுக்கு வெக்கத் தெரியாது இங் வந்து வெக்க இருக்குறனொனே எம் ப்ரோனிக்கு ஒடம்ச்செர்லாம ஆய்ட்டு அப்படிம்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வா போ தம்பி எங்க வீட் ட்டுக்காரு என்னாச்சி தம்பி தம்பின் பேசுறால உங்க சிஸ்டர் எல்லாச்சி கேப்பாரு நா ச்சொல்வே எல்லா அந்த ப்ரோனிதா அப்டின்ப நா ப்ரோனிக்கி இவ்ளவ் வேல்யூ இருக்கா அவ்ளு
உம் கண்டிப்பா ம் ஓகே தோழி நம்ம இன்னொரு கால்ல சந்திப்போமா நமக்கான காலையும் காலம் முடிஞ்சது நன்றி தோழி